லோ ஆ வண கம் நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோலி சொல்லுங்க
சொல்லுங்க எத பத்தி பேசலா
இன்னிக்கி என்ன பத்தி பேசலா ம்
பெண் கொழந்தைங்ளுக்கு எப்டி நீங்க
நீங்க வெ வெலங்குகள் பெட் அனிமல்ஸ் பத் பேஸ் நாங்களா வளர்ப்பு ஆ ப்ராணி பத் தி பேஸ்லாங்ளா ஆ சொல்லுங்க எனக் புடிக்கு தா வளர்ப்பு ப்ராணிகள பத்தி பேசறதுனா எனக் கொஞ்சோ அது ஒரு மாரி அதுகள்ளோட தோள்களெல்லா தொடும்போது கொஞ்சோ பயமா தா இருக்கு ஆனா தூரத்துலருந்து பாக்றக்கு எனக் ரொம்ப புடிக்கு ஆனா ஏ பசங்ளுக்கெல்லா வந்து ஆ ஒரு நாய்க்குட்டி வாங்கணு அப்டிங்றதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வ இருக்கும் ஏ பையனுக்குன்னா அதாவது நாய்க்குட்டியு இருக்கணு ஆடு இருக்கணு கோழி வளக்கணு இந்த மாதிரி எல்லாமே சொல்றா எல்லாமே வீட்ல எப்டி முடியாது இல்லைங்க
ஜாஸ்தியா தா இருக்கு நம்ம தா அத வளக்கனோல அதுதா
அப்டில்ல அவங்க வளக்குற ஆசைல அந்த மாரி சொல்றாங்க ஆனா அதற் கிளீனிங் வேல ஒன்னு பெரிய வேல இருக்கில்லைங் இப்ப நம்ம இருக்குற வேலையே நம்மளுக்கு கொஞ்சோ பத்தாமருக்கு இப்ப அதுக்குன்னு தனிப்பட்ட மொறைலோ பக்கத் வீட்டுக்கு பக்கத் இதிலே ஒரு சின்ன எடமாருந்து அதுக்குன்னு விட்டா தெரியாது இப்ப நம்ம இருக்குற சிட்டிலேலாம் அதெல்லா வாய்ப்
அது பராமரிக்க முடியாது நம்மளாலே பாத்துக்கணு அதுக்கு ஊசி அது இ
ஆமாங்க ஆமா அந்த மாதிரியெல்லா இருக்கறங்காட்டி கண்டிப்பாங்க குடுக்கணு அது வாங்கனாலு அது நல்லப்படியா பாத்துக்கணு இப்ப நாய்குட்டி கூட வாங்கலா அது வேணா பரிசீலனையில இருக்கு நீ அது எந்தளவுக்கு
இருந்தாலு அதுக்குமே ஊசிலா போட சொல்றாங்க
கண்டிப்பாங்க அதுக்கு கரெக்ட்டா
ஆ அது போக அந்த பல்லு நம்ம கொழந்தைங்களோ நம்ம மேல பட்டாலோ அதுக்கு நம்ம போய் ஊசி போட்டு வர வேண்டியதா இருக்கு ஏன்னா பல்லு லைட்டா பட்டா கீர்னா கூட அதுக்கு நம்ம போய் போய் ஊசி போட்டுதா வரணு அதுக்கு ஆமா அது இப்ப சமீப காலமா எல்லாருமே சொல்லறாங்க கடிச்சாதா போடணுன்னு இல்ல
கீர்னாவே ம் ஆமா அதனோட செலைவாவே நம்ம எதாவது சின்ன புண்ணுல எதாவது அதோட செலைவா நம்ம கிட்டப்பட்டா அப்போதைக்கு அது ரியாக்ட் ஆகாதுங்களா அது அது உள்ள போய் போயி ஆமா அது பின்னாடி அது பெரிய ஒடம்புக்கு வந்து பெரிய ஒரு
நோய் தொற்றா ஆமா விலங்குகள்ல பறவைகள் பறவைகள் எச்சமே இது இல்லைன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க
ஆமா அதுமே பாத்தீங்கன்னா அந்தனுடைய சே அதனுடைய அத் அத நம்ம சுவாசிக்க சுவாசிக்க நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு அந்த சுவாச குழாயில எதோ பிரச்சன ஏற்படு அப்டிங்கிற மாரியு சொல்றாங்க இப்ப இயற்கையோட இயற்கையா இருக்கிறது தெரியாதுங்க நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அத பராமரிக்கிறப்பத்த அஸ்
இயற்கையோட இயற்கையா இருந்தாலு முன்னாடி எல்லா நல்லா மரஞ்சி செடி கொடின்னு இருக்கோ அதெல்லாம் பறந்து போயிடுச்சு இப்ப வீடுதான் இருக்குது சுத்தி முத்தி அதுக்கு வேற வழி இல் நம்ம கிட்டதான் சுத்தி சுத்தி இருக்க வேண்டியதா இருக்கும்
இப்போ வந்து ஒரு இதுவா வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு எந்த விதத்துலயுமே நேரமே கிடைக்க கிறது கிடையா அதனால வந்துட்டு உம்அதுக்கே இங்க டியூஷன் சொல்லிகடுக்க முடியுமா அதுக்கே நம் படிப்பு சொல்லி கொடுக்க முடியாம அவங்களே அந்த சென்டர் அந்த டியூஷன் அது இதுன்னு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அதனால இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டையும் பெருசா யோசிக்க வேண்டிய தான் இருக்கு ஆழ்ந்த சிந்தனையா இருக்கு அஹ் அப்புறம் அவங்க வந்து புங்கனூர் மாடு கேக்குறாங்க நாடு நான் எல்லாம் கூட அந்த மாடெல்லாம் பராமரிக்கிறதுன்னா இன்னும் ஒரு அதால் கிராமப்புறங்களில் நம்ம தாத்தா பாட்டிக்குிங்கங்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வரும்
உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கொடுங்க வளர்க்கறேங்கற
ஆமாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லைங்க அத பத்தி ஆமா நம் நம்ம எந்த விஷயனாலும் நம்ம எத்தனை பேரு கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கேக்குறது சொல்லுங்க ஆமா எத்தனை பேரு கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கேக்குறது சொல்லுங்க கூப்பிட்டு டூ கேக் முடியாது
கேக்குற அளவுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாதானே பரவாயில்ல பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாரா இருந்தால தான் அவங்களுக்கு பார்த்தோனும் தெரியும் இல்லாட்டனா நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆஹ் ஆமா கண்டிப்பா இருக்கணும் அனுபவம் இருக்குங்கதா
அதனால எல்லாமே பார்க்க ஆசையா இருக்கும் வழக்க ஆசை ச அதனால் என்ன பண்ணுவோனால் மாதம் ஒரு வாட்டி அப்படியே ஒரு கிராமப்புறங்களாம் சுற்றி அவங்க கொஞ்சம் தார்த்தமாக தான் இருப்பாங்க தோழி அதாவது இோ கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் கொஞ்சம் நேரம் இந்த மாடுங்கிட்ட ஆடுங்க்கிட்ட எல்லாம் நாங்கள் இருந்துக்கிறோன்னா அவங்களலாம் ஒன்றும் சொல்கிறதில்லை இதையே நாங்கள் பழக்கமாக வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு
எது பண்ணாலும் நம்மளும் அதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கிதான் ஆகும் இப்ப நாயகர் இருந்தாலும் அவங்களுக்கு வெ கூட்டிட்டு போய் அஹ் அவும் பாாரத்துக்கணும் மாடா இருந்தாலும் ஆடு மாடு இருந்தாலும் அதே மேய்கறக்கு ஏதாவது நடை பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்து
ஆமாங்க அதுக்கு ஏதாவது குடுக்கணும் ஏன்னா நம்ம கட்டி போட்டுட்டு அதை கஷ்டப்படுத்த முடியாது கண்டிப்பாங்க ஆஹ் ஆமாான் நான் சொன்னேங்க இன்ன கொஞ்சம் நீங்கள் எல்லாமே பெருசாயிட்டுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாார்த்தக்கிற ஒரு தருணத்து வந்து நம்ம அதை வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு தெரிய
அப்போதைக்கு அவங்க இதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது
நேரம் இருக்காதுதான் இவங்க சொல்லி சொல்லிங்க தோழி நமக்குதர் மாதிரி நம்ம நம மைண்ட்ல அ பிக்ஸ் ஆயிடுச்சு ஆஹ் கரெக் தாங்க ஆனா இவங்க சொல்லி சொல்லி நமக்குதற மாதிரி பிக்ஸ் ஆயிடுச்சு ஓ நாம நம்ம அது ஒரு மாதிரி வாங்கணோ ஒரு நமக்குள்ளே அது ஒரு ஆர்வோ வந்து அதிகமான மாரி ஆயிடுச்
நீங்க சாதாரண ஒரு மீன் தொட்டி வீட்டுல வாங்கி வெச் ச்சல அதுவே வாரோ வாரோ நம்ம கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு அதுவே பசங்க கிட்டலா குடுக்க முடியாது கண்ணாடி அது இதுன்றனால எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி அதுக்கு ஃபுட்டு குடுத்து மறந்து ஊத்தி எல்லாமே பண்ண வேண்டியதார்க் கே
ஆமாங்க அதுக்கே கண்டிப்பா அதுக்கு மீன் அது பாட்டுக்கு இருக்கோ அது வெறும் கிளீனிங் பண்ணி ஒரு வாரோ நீங்க சொன்ன மாரி வாரோ ஒருக்கா அத பண்ணி வெக்குறதுக்கே முடிய மாட்டேங்குது
ஆ மருந்தெல்லா போட்டு நம்ம அத கிளீன் பண்ணி வெச்சு அ அதுவே இருக்கு இன்னு இந்த மேரி இதெல்லா கொஞ்சோ ரொம்பவே இருக்கோ செரமோ
புள்ளைங்கெல்லா வளத்
அ அது ஒரு சில வீட்ல வந்த்ட்டு கணவர் ஹே அது விரும்புவாங்க விரும்புறானா அவங்களே எல்லாமே பண்ணிருவாங்க எல்லாமே அத பாத்துக்குவாங்க கொழந்த பாத்துக்குற மாரி அவுங்களே ஆர்வமா இர்க் ப்பாங்க அது அவுங்க பைய கேக்குறனா அவுங்க பெரிய ற்லனாலோ அவுங்க பண்ணுவாங்க வாங்கி வெச்சு அவுங்களே வீட்ல கேர் பண்ணிப்பாங்க வீட்ல ஒய்ஃப் அந்த மாரி யார்டயு குடுக்க பண்ணா நமக்கோ செரமோ இல்ல அவுங்களே பாத்துப்பாங்க அப்படீங்ன்னா ஆ அதனாலதா நம்மளாலயு செரி நம்பி நம்ம ஒரு வி விஷயத்துல எறங்க முடியுல நம்ம ஏப் எப்டீந்தாலோ நம்ம தலைக்கு தா வரோ
அதெல்லா அப்டி இல்ல வரும் தா எந்த வேலையா இருந்தாலும் நம்மள நம்மளய நம்ளய நம்மள சு சார்ந்துதா இருப்பாங்க ஆமா அதா ஆனா வந்து கொஞ்சோமா தா அதுக்குன்ட்டு செய்கிறோமேன்ட்டு அது கொஞ்சோ ஒரு ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு ஆரம்ப பா ஆரம்ப ஸ்டேஜ்லேயாவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கூட தெரியாது பட் ஆனால் வந்து ஃபுல்லா பா பாக்குறதெல்லா கொஞ்சோ செரமம் தாங் அதெல்லா
வந்து அவுங்க வேலைய பாக்குறா இருந்தா நமக்கு கொஞ்சோ பொழுதுபோக்குக்கு இத வெச்சு மேய்க்கலா அப்டீங்கிற மாதிரி ஏதாவது இருக்கோ அதோட டைம் ஸ்பெண்ட் பண்லா இல்லன்னா பசங்களயு பாத்துகுட்டு டீ வி பாத்துட்டு நம்மளால ரெண்டுமே பண்ண முடியாது
பண்ண முடியாதுங்க ஆனா எங்க வீட்டுல அவருக்கு அந்த சேவல் வளர்க்கறதுல கொஞ்சோ நாட்டோ ஜாஸ்தி நறையா பண்ணிருக்காரு ஆ ஆனா நிறைய பண்ணணு பெருசா பண்ணணுங்கறதுல இருப்பாரு இப்பைமே வருஷத்துக்கு ஒரு ஒரு மூணு நாலு வாட்டியாது கொஞ்சொ விட்டுட்டு ஒரு ரெண்டு மு ஒரு ரெண்டு மூணு மாசொ பாத்துக்குவாரு அப்பறொ குடுத்துருவாரு அந்த மாதிரி அது அது இன்ட்ரஸ்ட்டு ஆ இது பண்ற வரைக்குந்தா அதுக்கப்பறோ குடுத்துருவாங்க ஆனா நா கோழி அந்த சேவல் பக்கொ நா போ மாட்ட ஆ அது கொஞ்சொ நமக் க அந்த கிளீனிங்கு வராது அது கிட்டயு போ மாட்ட ஆனா உண்மையால்மே அது நம்பளோட ஒன்னா இதாயிரு தெரியுங்களா அது ரொம்ப நல்லா இருக்கு
அது உன்னு கொஞ்சொ நல்லாக்காமா நறைய டிவில அந்த படத்துலல்லா பாத்ருக்கோ அவுங்களு கூப்ட்டொன்னே ஓடி வந் து ஒக்காருவா அது எல்லா கொஞ்சொ பாக்க ஆசையா இருக்கு ஆட்டுக்குட்டி எல்லாமே அந்த சொல்லுவாங்க கிராம சைட்லா போனா பாட்டிங்கெல்லா சொல்லுவாங்க விட்டு வரமாட்டே பேரனுங் கூட விட்டு வந்துரு இத விட்
ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல பாண்ட் ஆயிடுவாங்க அதாவ்து அந்த அ அது போல அவுங்க சொல்றத இவுங்க புரிஞ்சிக்கு இது பேச முடிய்லினாலு புரிஞ்சிக்கும்பாங்க
ட்டுட்டு வந்தா சாப்பட்றக்கு என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒழுங்கா பாத்துப்பாங்ளா தெரியாது அப்டி அவுங்க அவ்ளோ ஆ அப்பா அது முழுகிருவாங்க பேர மாரி அத நல்லா பாத்துக்கணு அப்டிங்கிறமா அவுங்களு போனாலு அது காலையே சுத்தி சுத்தி வரு அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலு நெறைய இதுல பாத்ருக்கே நானு பாட்டி எல்லா சொல்லுவாங்க அது அது மேல ரொம்ப கேர் பண்ணிருவாங்க அவுங்க
ஆ நா இதுவு கேள்விப்பட் பட்ருக்க விலங்குகள் பேச முடிய்லினாலு அது நம்மளோட எல்லா உணர்வுகளை புரிஞ்சிக்குமா இப்போ பூன வந்து என்ன பண்ணுமா ஆ இப்ப நம்ம இப்போ ஏதாவ்து நம்ம ப்ரெக்னென்ட்டா இருக்குறோ அப்டின்னா ஃபர்ஸ்ட்டு பூனக்கிதா தெரியுமா
ஆ அதுதா அதுதா ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்கே அந்த விலங்குகள்ல ஏதாவ்து நம்ம சுத்தி இருக்குற ஏதாவ்து தப் பா நடக்க போதுனாலு அ
ஆமாங்க கண்டிப்பா அதா ஆமா ஆமா ஆமா நாய்க்கெல்லா பாத் தீங்னா அந்த எர்த்து க்வாக் வரும்போதெல்லா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சி அதொரு மாதிரி வந்து கொலச்சிக்கிட்டே இருக்கு அப்டிம்
ஆமா நமக்கு ஏதாவ்து வர்றது ஏதாவ்து கீழ உழுகுறது அந்த த மாரி ஏதாவ்து இருந்தா கூட அது அதனால ஏதோ அ யூகிக்க முடியு சொல்றாங்க
அதா அதா அதா அதா நல்லாருக்கு
க்குறவங்களுக்கு நல்லா தெரியு
தெரியு அது அது அத அத அதப் பத்தி எல்லாமே சொல்லுவாங்க அத வளக்கறவங்கள பாருங்கள ய கத கதையா சொல்லுவாங்க அதப் பத்தி
ஆமா இப்போ ஒரு நாய் நம்ம நம்ம வளக்குறோன்னா நம்மக் கிட்ட அதோட ஸ்மெல்லு இருக் இருக்கறனால நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லா நடந்து போனா மத்த நாய்களும் வரு ஏன்னா அந்த நாயோட இது இருக்கறனால
க்கா பொண்ணுகிட்டேயே நான் உணர்ந்துருக்கு
ஆஹ் அது அந்த நாலு பேர் வீட்டுல இருந்தாலும் அந்த நாய ரெண்டு பேரும் மேல பாசமா இருக்குனா வேற எங்கேயாவது போனா கூட ஈஸியா மத்த நாய் வந்து அவங்க கூட சேர்ந்து மிங்குலாயிடும் அவங்க கிட்ட போனா அந்த அந்த தல சொரியிகிறது அதை தடவி கொடுக்கறிறது அது எல்லாமே பண்றக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க கிட்ட கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணா சொல்ல சொல்லு சொல்லுவாங்க அது நான் நிறைய பாத்துிருக்கேன் தங்கச்சி கூட அப்படிதான் அவங்களுக்கு ஒரு நாயனா ரொம்ப பிடிக்கும்ன்னா அவங்க வெளியில போனாலும் வந்தாலும் எல்லா நாயும் பார்க்கும்போது எல்லா நயுமே அது அவங்ககிட்டயே வந்துரும்
ஆமாங்க அதை அப்படியே வாால் ஆட்டிட்டு அழகா கம்மனுு வந்து இருக்கு
அவங்ககிட்ட வந்து உக்காந்துரும் சமணங்காள் போட்டு உக்காந்தா நம்ம அத தடவி கொடுக்கணும் அத கேர் பண்ணணுங்கிற மாதிரி அத பிஹேவ் பண்ணும்
இல்ல இல்லலைங்க இது நான் நேராவவே பா்த்திருக்கேன் இந்தந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நேராாவே எங்க அக்கா பொண்ணுகிட்டேன் அது அவ வளக்குறா இப்ப தெருல நடந்து போற ஒரு நாலு நாய் சுத்தி வந்து அவகிட்ட அப்புடியே நின்னுகிச்சி வாழாட்டிடு அப்டியே நிக்குது
ஆஹ் அத அத அதோட ஸ்மெல் அவங்களுக்கு தெரியும்ன்னு சொல்லுவாங்கள நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நாய்க்க வந்து யார் வளர்க்குறவங்களோ அவங்ககிட்ட அந்த ஸ்மெல் வந்துடும் நீங்க பாக்கலன்ன வந்தீங்கன்னா நிறையன்னா இருந்தோம் ஒரு சிலர் பின்னாடி போயிட்டே இருக்கும் அவங்க ஸ்மெல் இருக்கறனால உங்க நாய் இருக்கனால போயிட்டே இருக்கும் அதனால அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கனால நல்லா இருக்கும்
ஆமாங்க தோழி வளர்ப்பு பிராணிகளை பத்தியும் நல்லா சிறப்பா பேசுனீங்க ரொம்ப நன்றிங்க தோழி
நன்றி